ஹலோ
ஆ சொல்லுங்க மேடம்
ஆ என்ன பண்றீங்க
நா சும்மாதா ஆ போர் அடிக்குது
உம் ம் எனக்கு போரடிக்குது
ம் தூக்கமா வருது வேற ஒரு பொண்ணு வந்து என்ன தூங்க உடாம ரொம்ப டிஸ்டப் பண்ணினு இருக்கு ஃபோன் பேசணு ஃபோன் பேசணு
மீன்கள் ஏன் இணையப்படு படுத்தாது
புரிய்ல
மீன்கள் ஏன் இணையம் படுத்தாது
அப்டீன்னா
மீன் இருக்குல்ல அது ஏ இணைய மாட் எந்து
ஏ எனயுனு புரியல
மீன்கள் ஏன் இணைய மாட்டேன்து அத பதிலே
அது எப்டி எனக்கு தெரியு அதுக்கிட்ட தா போய் அதுக்கென்ன மன கஷ்டமோ எனக்கு எப் தெரியு அது எத்தன பேருட எத்தன பிரேக்கப் பாத்தது எத்தன காதல் பாத்ததுனு தெரியல ஏன்ட்ட கேட்ட எனக்கு என்ன தெரியு
ஏய் அது நெட்ல மாட்டிக்கணும் பயம் ஆதனால தா அதுக்கு வந்து இணைய மாட்டேனது
புரியல
அது நெட்ல மாட்டிக்கனு மாட்டிக்கோனு பயமா அதனால தா அது எணைய மாட்டுன்து
சூப்பர் சூப்பர் சூப்பர் சேரி நா ஒன்னு கேக்குறே. ம் ஆ இரு வரே ஒரு நிமிஷோ ம் சேரி ஒருத்த இது இது இது வரைக்கோ கடவுள் படிச்சு ஹிஸ்டரி ஆஃப் லைஃப்ல ஒன்னு தூங்குனதே கெடையாது அது என்ன?
நிலா
ஆ தூங்குனதே கெடையாது ஏ சி பே உயிர்ருக்கு.
உயிர் இருக்கா?
ம்
உயிர் இருக்கா அதுக்கு?
ஆ தூங்குனதேக்கிடையாது.
என்ன ஏத பறவேத்தமாட்டியா புதுசா
இல்ல இன்னோரு க்ளு இருக்கு நா சொன்ன அது கண்டுபிருச்ருவ பட்டுனு ஆனா அது சொல்ல மாட்டே கொஞ்ச ஆ கொஞ்ச நேர யோசி யோசி மூணு நர செய் ந தேவயில்ல அதுலா எனக்கு தெரியாது ம் யோசி யோசி
அவள்க்குட தூங்கு அவுள் ஃபுல்லா தூங்கிட்டேதாருக்கு. வே
அவ்வுல் வந்து நைட்டு மூழி சிட்டு பகல் ஃபுல்லா தூங்கோ.
ஓ
வவ்வால் கூட கிட்டத்தட்ட அப்பிடிதா. இன்னது?
இல்லிங்க
மீனா?
ஆந்தா
கரெக்ட். இதுவரைகு அது தூங்குனதே கெடையாது.
ம்
அனா இது எப்பிடி கேக்ணுன்னா ஆ நீர் வ நீர் நீர் இல்லாம வாழாது அப்பிடி சொல்லி கேக்கணோ ஆனா பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவ நா அதா நா சொல்லறே
சேரி இன்னாது கணக்கு புத்தகோ ஏ அழுதுது?
ட்ஸ்புல்லா ப்ராப்ளம்ஸா இருந்தது
ம் கரெட்டு
யொப்பாடி ஆத்தி கலத்துது ஓடு. ஆதி கலத்துலா கேக்காத ம் ஏ பப்பி ஏ பக்கத்துல உக்காந்துருக்கா நல்லா தூங்கினு இருக்கு
சே ம் இது வேணாம் ஆ போனா ஏ சோகமாக பேனாயே சோகமாக இருந்துச்சி
ம்
பேனா ஏ சோகமான சோகமா இருந்துச்சி
பேன் யாரோ திட்டிட்டுருப்பாங்க
இல்ல பேனா பேனா பேனா பென்னு யா சோகமா இ இருந்துச்சி
ய ரிஃபில் காய எட்டுவ சோக மந்தவோ
இல்ல அது பாய்ண்ட்வு உட்டு வந்துச்சா அதா சோகமா இருந்துச்சா
அயோயோ
பாயிண்டுன்னா அந்த ஸ்டார் போடாம வந்துடுச்சா இல்ல உட்டு உட்டு எலுதிட்ச்சா
உட்டு உட்டு எலுதிட்டுச்சா அது
ஓ அதா சோகமா இருக்கா
ம்
சேரி சேரி
சான்னி யா பலிக்க அது ஸ்கூலுக்கே போல
அது எப்டி ஸ்கூலுக்கு போவா அதா வானத்துல இருக்கே
அதுவு ஸ்கூலுக்குல்லா போவுமா சி அதுவு ஸ்கூலுக்குல்லா போது ஏய் அது ஏற்கனவே பிரைடாப் பச்சங்கதா அதுனாலதா அது போலியா
ஏன்னா அதுவே பிரைட்டா இருக்கா அதுனால்யா
ஆமா பிரைட்டா படிக்குதா அதனாலதா போலியா அது
ப்ரைட்டா படிக்குதுன்னா புரில
ப்ரைட்டு ப்ரைட்டு சூரியன் வெளிச்சம் அதா அது ப்ரைட்டா படிக்குதா அதுனாலதா அது போவே மாட்டந்தா கூலுக்குல்லா ம் அது ஒரு படிப் ப்பாளியா
சேரி சேரி சூப்பர்
சேரி
ம் என் சயிந்தி நா கேக்கற்துக்கு பதில் சொல்லா கரக்ட்டா
சொல்லு
இப்போ
ம் இப்போ
தியானோ சண் வருது
ஆம்மா
டு நிலா வருது
ஆமா
இப்போ சன்னு மறையர்து தெரியு நிலா மறையர்து தெரிஞ்சிருக்கா
தெரிஞ்சதுல்ல இல்லியே நிலா ஏ மறஞ்சிது?
ஏ மறஞ்சிதுனா புரில
அத மறையவே இல்லயே
மறையலனா என்ன அர்த்தொ
அது எப்பவ்மே தெருஞ்சுந்தா இருக்கு நம்ம கண்ணுக்கு தெருஞ்சுந்தா இருக்கு எப்ப எப்பமே
குட் அது சூரியனோட வெளிச்சத்துல நம் வால் நிலாவ பாக்
ஆமா மத்தபடி அது மறையலா செய்யாது அப்பயே ம்
ம் கரெக்ட் கரெக்ட் ஐ அப்ரிஷ்யேட் யு
ம் சேரி டீச்சரு ஏ கடிகாரத்துக்கு தண்டன குடுத்தாங்க
ஆ முன்னாடி போறது முன்னாடி போறது பின்னாடி ஃபாலோ பண்ணு பண்ணல
ம் ஒரு டீச்சரு ஏ அந்த கிளாக்குக்கு தண்டன குடுத்தாங்க
தெரியலியே
அது டைம் பாஸ் பண்ணிட்டிருந்ததா ஆனாதா
ஓ மை காட்
அ
நல்லா இன்ட்ரெஸ்டிங் நோட் பண்ணிக்குறே ஓகே வேற
ம் பூனைக் பூனக்கி புடுச்ச சப்ஜெக்ட் என்ன?
ம்
தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் ஃபிஷ்ஷா மே சா
ஆமா மியாவ் மேத்ஸ் மியாவ் மேத்தமட்டிக்ஸ்
மியாவ் மேத்தமெட்டிக்ஸ்னா?
அதுக்கு புடுச்ச சப்ஜெக்ட்டு மியாவ் மியாவ் மியாவ் மியாவ்
ஓக்
அதுதா மியா மேத்தமடிக்ஸ்
ம்
ம்
செல்லு ம்
நீ எதுனா இருந்தா சொல்லு
நானா ம்
இல்ல நானே கேக்கவா
இரு இரு நா யோசிக்றே
சரி நீ யோசி நா கேக்கறே உலகத்திலேயே மிக சோம்பேறிக்காய் எது
ம் பொடலங்காவா ஏ தெரிது கேள்விப்பட்ருக்க எங்யோ
ம் ம்
தெரில
சோம்பு
காய் இல்ல அது பேரு
ஆனா இங்க அப்படித்தா குத்துக்குறா பைய்தியக்கார
தோம்பு அது காயா உனக் அது சீட் அது ஒரு வகையான சீட்
ம் சேரி
ம்
சேரி போய் எ பேர் சொல்லாது தேய் ஏ ஏ பேர் சொல்லாது
புரில
பேய்
அ
எ பேர் சொல்லாது ஏ
ஏன்னா அதுக்கு தெரியாது
ஏன்னா நம்மள புடிச்சிருக்குல்ல அதனால கேக்காது
யோ யோ முடில தயவுசெஞ்சு கால கட் பண்டு போய்டு
பாய் பாய்